ஆஹ் வணக்கங்க என்ன பண்றீங்க
இப்பத்தா சமையல் செய்யிறதுக்கு ஆரம்பிச்சிருக்க
அப்டிங்ளா
செய்ல ஆமா இப்பதா செய்ய போற என்ன பண்றது ம் ம் என்ன செய்யற்துன் தெர்ல எதனா ஒர் டிப்ஸ் தாங்கல
நானா சிம்புளா செய்ணுனா நா எப்மே மோஸ்ட்ட சீக்ரமா செய்யணுனா இந்த தக்காளி சாத இந்த வரைட் டி ரைஸ் மாரிதா சீக்கிரோ செஞ் இங்க கொழம்பு சாதன்னா அது லேட் ஆகு
லேட் ஆவு ஆம்மா
ஒன்பாட் ரைஸ் மாரி எதாவது ஒண்ணு பண்ணிடுங்க ம் தக்காளி சாதோ அந்த மாரி முட்ட இர்ந்துச்சுனா அது ஒ தக்காள் சட்னி மாரி வெச்ட்டு முட் அவிச்டீங்ன்னா கூட ஓகே தா தயிறு ஃபஸ்ட்டு ரைத்தா அந்த மாதிரி எதுனா சிம்பிளா பண்ணக்குன்னா பாருங்க பசங்க வீட்ல இருங்காங்கலா
ஏ பெரியவரு கம்ப்யூட்டர் க்ளாஸ் போய்ட்ருக்ககுறாரு சின்னவருக்கு நாளாந் தெரியதா ஸ்கூலு அதனால இப்ப ஃபுல்லா கிரிக் கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்லேயே இறங்கிட்டுருக்குறாரு நாலாந்தேதி தா போய் சேக்கணு ஃபீஸ் தா இல்ல ஒரு இருபதாயிராரூபா ஆகோ அ என்ன பண்றதுன்னு தெரியில்ல
அப்டிங்ளா
சேரி ரெடி பண்ணோ ஆம்மா லாஸ் பீ ஆர் பீஸே கொஞ்சொ பெண்டிங் இருக்குது அது ஒரு பத்தாயிரூபா அது கட்டிட்டு இந்த வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரபா கட் ந கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிர அப்டிதா வேணோ அதுதா வே என் ஹஸ்பன்ட் எங்யோப் போயிருக்கிறாரு வாங்டுவரத்துக்கு
அஅஅ
தெர்ல வந்தாதா அவன நாளைக்கா அட்மிஷன் பண்ணி நாலா தேதியில ஸ்கூலுக்கு அனுப்பிடணு
ஓ செரி செரி செரி
அப்ரோ நா உங் ஃபையலுக்கு ஃபீஸ்ஸெலா கட்டி முடிச்சுட்டடீங்லா
ஆ கட்டிட்டம் பா நலாந்தேதி ஸ்கூலுன்னிக்காங்க நாலாந்தேதி ஸ்கூலு இப்ப புக்ஸ் லாம் வாங்கிணு வந்துட்டு அட்ட போடணு ந்த அட்ட போடுவு என்ன பிரச்சனன்னா ஸ்கூல்லே அவங் உள்களேயே அட்ட குடுக்கரேனு சொல்லிட்டாங்க பாருங்க நீங்க போடா ங்க நாங்க குடுக்றதே போடுங்க ப்டீன் தராதனால அத அப்டே ஹோல் பண்ணிருக் இப்ப போட்றதா இல்லையான்ற மாரி வெய்ட் பண்ணிட்ட ப்ரெண்ட்ஸ்சர்க்குள்மே இல்ல இவங்க யூஷ்வலா குடுக்க மாட்டாங்க குடுக்க மாட்டாங்க இந்த நான் யூப் கேஜிலந்து இங்கதா போ ருக்கே இது நாலாது வர்ஷோ இது வரைக்கு குடுத்ததில்ல
அப்டியா இப்ப நாள்ளா வர்க் பண்ணு போது ஸ்கூல்ல ஆ நான் தான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும் போது அட்டல்லா குடுத்துடுவாங்க எங்க ஸ்கூல்லதா அட்ட கொடு போங்க மேல கவர் வரும்வலி ங்ளா அந்த கவர் கொடு கொடுப்பாங்க கவர் கூட இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் செய்ய மாட்டாங்க அந்த கவர் போட்டு அனுப்ப மாட்டாங்க அத கூட நம்பதா போடுணு டீச்சர்ஸ் போட்டு பின் பண்ணி குடுக்குனு ம் அந்த மாரில்லாம் கூட இருக் என்ன பண்றது இங்கியு வேல அங்கியு வேல எல்லாத் இதுலியு வேலதா உம் சமையல் வேல ன்னாவே என்னா செய்யுருதுன்னே தெரியாது யோசனயா இருக்கு போப்பா இது இப்ப இந்த நாளின் ரெஸ்ப் செஞ்சோன் வெச்சிக்கங்ளே அடுத்த நாள் அது செஞ்சா ஏ அதேமாரித செரிய சாப்படவு மாட்டக்கிறாங்க செஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சி பிரஜோனமே இல்லாத மாரி ஆயிடுது
உம்
என்னத்த பண்றது
பசங்க எல்லாமே வெளிய அந்த அல்லது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு சாப் பழக்கயிட்டு அந்த டேஸ்ட் ட்லயே நம்மள சமைக்கணும்னு எதிர்பார்கறாங்க அது என்னைக்காவது ஒரு நாள்னா பரவாயில்ல ஹெவி மாஸ் மசாலா போட்டு சாப் அப்டி இந்த வயசு நல்லது வயசு ஆகாக போ போச்சுன்னா அப்ப அது வந்து மாறு தெரிய மாட்டுக்குது
ஆமா இப்ப எ சின்ன பைய வந் தே வீட்டுல எது சமைச் சாலஸ் மாட்டேக்கிறான்ப்பா எது சமைச்சாலாலு வேணா வேணா நா பூரி வாங்கிற அப்ப வீட்டுல வெளிய வடை வாங்கி க்கிற ஆஹ் வெளிய போய் இட்லி சாப்பிட்டுவர வெளிய பிரியாணி வாங்கிற இதேதா அவ அவங்க அப்பா அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுனுக்கிறா நானு சொல்ற அது நல்லது க கிடையாது இது இந்த ஃபுட்டு சாப் நல்லா கிடையாது நான் பலமுறை சொல்ட அதேதா பண்றா ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க வெளி ஃபு இபெல்லா குண்டயிடுவங்கா பச
ஆமா ஆமா ஆஹ் அது நல்ல வெயிட் அது நல்ல வெயிட் கிடையாது
ஆமா என் சின்ன பையன் அப்படித்தா இருக் கக்குறா குண்டாயிட்டே போறடா வெளிய சாப்டாதனானு அஹ ஹ ஒன்னு காதுல போட்டுக்குற மாரி இல்ல அப்டிதா போயினுக்கிறான்ம்பா இந்த பசங்கள வளக் கறதே பெருங் கஷ்டமா இருக்குது எங்க இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி லைப்ரரி வரியானூ கேட்டாங்க இப்பியங் லைப்ரரி போற மாரி இருக்கு ஆனா லைப்ரரில எவ்ளோ பெஸ் ச்சு தெரியுமா அட்லீஸ்ட் ஒன் ஹவர்னா வந்து அதுக்குன்னு ஒதிக்கிரணும்பா லைப்ரரிலா வந்து முடி ஞ்ச வரை அது யூஸ் பண்ணு யூட்டிலைஸ் பண்ணு வஸ்ட் பீப்பல் வந்து நிஜமாவே நல்லா நாலேஜா இருப்பாங்க ஆமா அந்த டீச்சிங் லைன்ல இருக்கிறதுனால எனக்கு ஒரு அலவு ஒரு சில ஹிங்ஸ் எல்லா வேணு என்னதா இந்த செல்லுல கூகுள்ள பண்ணி பண்ணிக்கினங் ஹலோ டேரேக்ட்டா அந்த புக் பாத் அது யார் எழுதுனாங்கறது ஹின்ஸ் எடுத்து நம்ப சாட்டிஸ்பைடா இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச லைஃப் வெரி பெஸ்டு லைப்ரரிப்பா ஆமா ஒன் அவருக்கு வந்த லைப் அப்போல்லா வந்து ஸ்கூல் பக்த்தில ஒரு லைப்ரரி இருந்துச்சு நா ஒர்க் பண்ற ஸ் குகூல் ஓல்டு ஸ்கூல்ல பக்கதிலே இருக்கோ இப்ப ஃபை ஓ கிளாக் ஸ்கூல் விட்டுச்சுன்னா ஃபைவ் டு சிக்ஸ் அங்க இருப்ப நானு ஒடனே அங்க போயிடுவே அர மணிநேரே அங்க முடிச் ட்டு அதுக்கப்புறோ தா வீட்டுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் மேலதா களம்புவ வீட்டுக்கு அப்பல்லா நல்லாவே இருந்துச் ச்சு புக் எல்லா வீட்டுல எடுத்துட்டு வந்து படி இப்ப நைட்டுல நல்லா இருக்கு ஸ்டோரி எல்லாத் இப்ப நம்ம பசங்களுக்கு போய் சொல்றத்துக்குலா வந்து ரொம்ப இன் ட்ரெஸ்டா இருக்கு
ஆஹ்
ஆனா அதுதா இல்ல இப்ப அது ரொம்ப மிஸ் பண்ற நானு
உம் உம் உம் வீட்டு பக்கத்துல எதும் இல்லைங்ளா நியர் பை எதுமே
இல்ல இல்ல ஸ்கூ கூலுங்க இருக்கு அதுல ஸ்கூல்லலா அலோட் இல்ல ஒன்லி ஸ்டூடெண்ஸ் மட்டுந்தா இத பொதுவா இரு கிற மக்கள் பொதுமக்கள்லா வந்து அதுல வந்து அத் அலோட் கெடையாது இப்போட் நம்ப ஊரு க்குனு ஒன்னு கட்டுவாங்க தெரிங்ளா
ஆமா ஆமா
பொ பொது நூலகம்ன்ட்டு அதுல மட்டு தா வந் இது நம்ளுக்கு எல்லாமே எழுஜிபில்லு
ஓ சரி சரி அது ஃப்ரீங்ள அதுக்கு ஃபீஸ் கா காசு கட்
ஆமா ஒரு த்ரீ ஹண்ரட் கிட் ட்ட வரும்பா அது த்ரீ ஹண்ரட் வரு கட்டி வச்ட்டோனு வச்சுக்குங்க அ மந்த்து எ மந்த்துக்கு வந்து இவ்ளோ யூஸ் பண்ணிக்லா எவ்ளோனா யூஸ் பண்ணிக்லா ஒரு கார்டு குடுத்துட் ருவாங்க உங்க நம்பர போட்டு ஒரு நம்பரு சீரியல் நம்பர்ரு ட்டு உங்கப் உங்க நேம்ல வந்து குடுத்துருவாங்க
ம் ம்
குடுத்துட்டாங்கன் வச்சுக்குங்க அப்போ வந்து கொஞ்ச இதுவாருக்கு
சேர் சேர் சூப்பர் சூப்பர் ம் நீங்க அந்த மாரி புக்ஸ் எட்த்துட்டு வந்து படிச் ச்சிருக்கீங்ளா உங்களுக்கு அந்த ரீடிங் அ இதுருக் குங்ளா ஹாபிட்ருக்க புக்ஸ் த்ரீடிங்க
ஆஆ இருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு
சரி சரி அ நல்ல ஹாபிட்
ம்ம்ம்
புக்ஸ் படிக்கிறது நல்ல பழக் எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படி பா
நாங்களா லைவ் ஃபிப்ரவரில இல்ல இல்ல இந்த இப்போ இப்போ புக்குக்கு வந்து நான் ப பசங்களுக்கு எடுக்கறோம் இல்லைங்களா
ஓகே நீங்க அந்த மாரி நோட்ஸ் எடுக்கற ரிலேட்டடா பாப்பீங்க டாபிக் ரிலேட்டடா அதது ஆ
அ ஆமா அது ரிலேட்டடா பாப்பே சப்ஜெக்ட் ரிலேட்டடா பாப்பே ஒண்ணு இன்னொன்னு வந்து ம் ஆ இந்த ஸ்டோரி புக்ஸ்லா ரொம்போ புடிக்கூ எனக்கு ஒரு சில நாவல்ஸ் ஸ்டோரிஸ் எல்லா அந்த ஸ்டோரி புக்ஸ் எல்லா படி க்கும் போது அ அதுவு இல்ல எத் இதுல ஒரு இன்ட்ரஸ்ட்டா போதும் எனக் க அதோட தொடர்ச்சி படிப் ப இப்ப ஒரு சில ப ஒரு வந்து சில ஸ்டோரேஜ்லா வந்து கோ ஃபேமிலி ஓரியன்டடா வரூ ஃபேமிலியா ஃபேமிலி பத்தி அண்ண தங்கச்சி பாசத்த பத்தி வரூ அவ் அந்த கால்த்து எப்டி மனுஷ் டங்ள எவ்ளோ ஒற்றுமையா வாழ்ந்தாங்க அன்டற் ல்லா வரு எனக்கு வந்து அந்த மாரி புக்ஸ்ல்லா படிக்கிறது ரொம்போ புடிக்கும் இந்த குடும்பத்த பத்தி பேசுற படிக்கிறது இ சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி அவங்களுக்கு அந்த ஸ்டோரிஸ் சொல்லி அத மாறல் மாரி சொல்ணோன்னா சின்ன சின்ன அந்த கதைகள்ல்லா சோ படிப்பே நானு இந்த அது ஆ ச்ச இந்த புக்கு எழுதிர்ப்பாங்க பா த்தீங்ளா அது படிக்கப் படிக்கப் படிக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அது படிக்கிறதே அவ்ளோ நல்ல ஆமா அது நல்லாவே இருக்கு அது ம் ம் ம் உம்
அதா
நீ, ஏன் நீங்க எல்லா போமாட்டீங்களா. நீங்கெல்லாம் போகமாட்டீங்ளா. அ
படிச்சதில்ல பையனுக்கு வேணா இப்போ ஸ்டோர் சொல்லுவே எப்டி சொல்றது ஹேபிட் எல்லா கிடையாது. எப்பயாவது படிப்ப
அப் அப்டியா சேர் சேர்.
இதெல்லா பாத்தீங்கன்னா ஆ ஏதாவது டாபிக் பத்தி நம்போ க நம்ம கிளாஸ் எடுக்குறோ செமினார் எடுக்கோ அந்த மாரி ஆஹ் பேப்பர் ஃப்சன்டிங் பண்ணிகோ அந்த மாரி ஏதாது வைவா அந்த அந்த ச ரிலேடடா தா நா பத்திருக்கேனே தவிர ஓ தனிய அதுக்குன்னு பண்ணி பண்ணதில்ல.
ஓகே ஓகே ஓகே.
உம்.
கரட்டு கரட்டு மோசட் அ உங்குல்கு லைப்ரெரி பெசிலிட்டி இருக்க உங்க வீட்ல கிட்ட இருந்த. சமச்சிட்டு என்ன கொஞ்சநேரம் ரெஸ்ட் எடுப்பேன். ஓ கட்டிடு இருகாங்கள கண்டிப்பா அத நியூ அ கட்டிடபோது கொஞ்சோ விசிட் பண்ணி பாருங்க அப்போ தெரியு
ஆமா ஆமா கேட்ருக்காங் என்கிட்டயே புக்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க பையனோடது ஸ்கூல் புக்ஸ் அந்த மாரி ஏதாவது வச்சிருந்தீங்கனா எடுத்துட்டு வந்து லைப்ரரிக்கு குடுங்க அது மத்தவங்களுக்கு அது எல்ப்புல்லா ஓ இல்லாத பவசங்கல்காக எல்ப்
ஆ ஆ ஆ
ஆ ஆ சூப்பர் பா சூப்பர் சூப்பர் நல்ல இன்பர்மேஷன் குடுத்தீங்க ப்ப ரொம்ப தேங்க்யூ சோமச் மறுபடியு உங்களுக்கு இன்னொரு இணைப்புல உங்கள நா அ தொடர்பு கொள்ற நன்றிப்பா